ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க ஆ கேக்குது கேக்குது
ஓகேங்க என் பின்னாடி எதாவ்து சத்தம்லாம் கேக்குதா இல்லைல
இல்லையே யார் சண்ட போட்றா உங்க வீட்ல
எங்க வீட்லையா ஏன் கேகிறீங்க ஆ காலையில வந்து சாப்புறக்காக கீழே போன ஆ போயி ட்டு எ எ எந்த வேலையு செய்யறதுல்ல வீட்டுல அப்டினு சொல்லுவாங்க எதாவது செஞ்சா அத வந்து ஏத்துக்குற தன்ம இருக்கணு எதுவுமே கடையாது இன்னைக்கு வந்து துணிதுவைக் கிறாங்க சரிங்களா இத்தனைக்கு மிஷின்ல தா போடுறாங்க ரெண்டு மிஷின் இருக்கு அப் போ அ போட்டாங்க அல்ல தண்ணி வந்து வெளில வருதான்னு மட்டு பாத்து சொல்லு அப்படின்னாங்க எந்த வேல போனாலு சொல்லுவாங்கள்லையா அந்த எடுபுடி வேலதா என்ன பாக் க போடுவாங்க என்னையு செய்ய விட மாட்டாங்க துணிய துக்கி போட்டு நீ துணியெல்லா நார் அடிச்சிருவே அப்டியே சொல்லி சொல்லி சொல்லி எனக்கு எந்த வேலையுமே அவங்க வந்து பண்ணவே விடமாட்டாங்க செரி செரி இன்னைக்கு போய் நா சொல்ற வேலைய செய்யினாங்க தண்ணி வருதானு போய் பாருன்னாங்க போய் வாஷிங்மிஷின் பக்கத்துல உக்காந்து பாத் தே தண்ணி வந்துச்சு தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லுது அப்ப நா வந்துட்டு என்ன சொன்னே இதுல டைம் வந்து அதிகமா வச்சிருக்கீங்க இது வந்து முக்காமந்நேரம் இருக்கு துணி இருக்கறது ஒரு கொஞ்சதா இந்த துணிக்கு முக்காமந்நேர அலச வேண் டா அதுல டைம்மர் இருக்கு நீங்க ஒரு பதினஞ்சுநிமிஷம் வைங்க இது வேஸ்ட் தான உங்களுக்கு அப்டின்னா உன் வேல என்னமோ அதை செய்யி உன்ன இத்தன வருஷம் வளர்த்துனதே தண்டதா அதுக்கெல்லா வந்து நாங்க என்ன கணக்கா பாத்தோ இந்த துணிக்கு போறதுதா வந்து உனக்கு நேரம் போறது உனக்கு தண்ணி இந்த கரண்ட் தா உனக்கு வீணா போகுதா ஒண்ண இத்தன வருஷமா வளத் துனதே தண்டம்தா அதுக்கு தல முழுக முடியாம உன்ன நா வச்சிருக்கிறே அ இதெல்லா வந்து ஒ ன்னு நீ எல்லா எனக்கு ஆர்ட்ரு போட்டுட்டுருக்காத உன் வீட்டுல போய் இந்த பண்ணாட்டல்லா பண்ணுனு சொன்னாங்க அதனால சே ரின்ட்டு நா வந்துட்ட
உங்க வீடுதானங்க அது
ம்
அது நீங்க இப்ப இருக்கது உங்க வீடு தானா
ஏன் ஆமா மா அதா நா சொன்னேனே உங்களுக்கு என்னோட தாய்க்கு எனக்கு ஒரு துளி பொருத்தம் கடையாது
ம் ம் சரி எப்டியு இன்னு ஒரு மாசம்தான அதுக்கப்பற நீங்க கொரியா போயிடுவீங்க
ஆ இல்ல உண்மைதாங்க எந்த வீட் லயுமே சொல்ற எந்த வீட்லயுமே இப்டி இருக்காது இதே என்னோட தா நா வந்து அவங்கள தப் பு சொல்லல வேற எந்த குழந்தைங்கனாலு கொஞ்சுவாங்க எல்லாத்தையு நல்லா பாத்துப்பா என்ன தவர அவங்களுக்கு எல்லாமே சிறந்தது இந்த உலகத் துல நா மட்டு குறையாவே கண்ணுக்கு தெரிர இப்பன்னு இல்ல முப்பது வருஷமாவே இப்டிதா ஒத்தே போக மாட்டேங்கு இனி வா அணும் இதே வீட்டுல டயரா போன்னு என்னைய கொல்லணுன் தாங்க நெனைக்கிறானுங்க
சரி உடுங்கா ஏ எதனால இப்டி எங்க அம்மாவு இப்டி இருக்க மாட்டாங்க உங்க அம்மா மட்டு வினோதமா இருக்காங்க எதனால
ஆமாங்க அப்படி இருந்தறவங்க இவங்க இன்னோர் திருமணம் செஞ்சே இருந்திருக்கூடாது சரியா செஞ்சிருந்தாலு என்ன வளத்தியே இருந்திரு தெரியில ஆனா அவங்க அப்படி எங்கிட்ட நடந்துக்கல புரியுதா அப்போ எனக்கு வந்து மனசு வலிக் ஏங்க யோ இப்ப ஒரு நிமிஷம் பேஸ்னா அடுத்த தவ சண்ட போட்ருவாங்கோ சண்ட போற்றுவோமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலையாவே இருக்கு
ம்
ம்
அஷ்டந்தா அம்மா அப்பாவை
அவரு இவங்க சும்மாவே இருக்க சும்மாவே இருக்கேன்னு இவங்க சொல்லுவாங்க எதாவது வேல செஞ்சாலு விடணு இல்ல ஒரு துணிக்காய போற்றது கூட ஒரு வரைமுறை இருக்கா அந்த துணிய வந்து சிவப்புக்கலர் துணிய வந்து பச்சக்கலர் துணிக்கு பின்னாடி தா போடணு இந்த துணி இதுக்கு பின்னாடி தா போட்னு எதாவது வரைமுறை இருக்கா தூக்கி கொடியில போற்றோ அது காயது எடுத்து வைக்கிறோ சரிதான நா சொ சொல்றது இப்படிலா இருந்தா எப்படிங்க இருக்க முடியு
கஷ்டந்தாங்க என்ன பண்றதுன் தெரில்ல இப்போ ஒங்க ஆ இது சின்ன வயசுல இருந்தே இருக்கா இன்ன இப்போ அப்பா மறஞ்துக்கப்றோ இது மாரியா
இல்ல எனக்கு விவரம் தெரிஞ்ச நால்ல இருந்து ஆ இப்படிதா
ம் இப்போ உங்க அப்பா உங்க கூட இருந்தா இப்டி நடந்திருக்காதுன் நெனைக்கிறே தெரிஞ்சு
இருக்கலாமா அவங்க பண்ணுன தாக்கம்தா வந்து அந்த பால எல்லா ஏங்கா அத சரி அவரு அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு இல்ல நா சொல்லல இன்னொர்த்தங்கனாலே நீங்க பண்ணிக்கிட்டீங்க நா வேற ஒன்னு சொல்லல ம் நீங்க எ நல்லதுக்காகதா பண்ணிக்கரீன் சொல்றீங்க இப்ப அதுவே இந்த பா திக்குது இ சரிதான நீங்க எங்க அன் அன்பா ஓ உங்ககிட்ட நா வந்து எனக்கு ஒரு உதவின் நா கேக்கும் போது எனக்கு இது பண்ணி குடுத்துருவீங்களா அப்படின் கேக்குறதுக்கு இத நீ பண்ணியேதா ஆகணு அப்டின் சொல்றதுக்கு வித்யாசோ உண்டு சரிங்களா ஒரு எதுவுமே ஒரு அணுகுமுறைல தா இருக்கு கேட்டா எனக் குலா நடிக்க தெரியாது அதல்ல நடிக்க கிறதல்லா நடிப்பு தாயா இருப்ப அங்க போய் பாத்துக்கோ இல்லைன்னா எவ என்ன பண்றாலோ அவ வீட்டுல போய் உக்காந்துக்கோ உனக்கு யாரு வெளியில இருந்து சொல்றவனுங்கல்லா வந்து அப்படித்தா சொல்லுவாங் ஒரு நேர கூட்டிட் போய் உன்ன வச்சு சோறு போடுவாங்களா சோறு போடுவாங்க ஏங்க பெத்த கடம சோறு போட்டுதாங்க ஆகணு
ம் கண்டிப்பா இப்போ நீங்க ஒ ஒரு வேல இப்ப நீங்க கொரியா போயிட்டீங்க அவங்களுக் அங்க ஆ புடிச்ச மாரி மாப்பள்ள கெடச்சி செட் ஆயிடுச்சுன்னா நீங்க அம்மா பக்கோ வருவீங்களா கல்யாண் த்துக்காண்டி இல்ல நீங்களே அக்கியே காரண தனிக்குடுத்துனோ மாரி அங்கேயே இருந்துப்பீங்களா அங்க
இல்லங்க நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா இன்னைக்குமே இவங்கள விட்டுட்டுலாம் நான் பண்ற ஆள் நான் இல்ல செரிங்களா ஏன்னா அஹ எனக்கு என் எனக்கான என்ன ஒரு பயம் அப்படின்னா நான் நம்பி போயிருந்தேனா போயிருவேன் ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கலோ அப்படின்னா அஹ் நெட்டையோ குட்டையோ பெற்றவங்கன்னு ஒருத்தவங்க வேணுங்க அப்படி இல்லனா ஆனாலும் சொல்லிட்டு கூட இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு புரியுதா அந்த பையன் வீட்டுலயும் கேட்பாங்க இல்லைங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு எதுக்குமே இங்க முன் வர்றது இல்லைங்க நெஜமா சொல்ல இங்க முன் வரறதில்ல்ல மாப்பிள்ளை இவங்க பாக்குறாங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாக்குறாங்க அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் ஆட நம்ம பிள்ளைய சந்தோஷமா வச்சு பாத்துருப்பானா அதெல்லாம் அவங்க நினைக்கிறதுதில்ல ஆஹ நல்லா சம்பாதிக்க றானா செட்டுல்டு ஆகி இருக்கானா பரவால்ல போய் கஷ்டப்படு அப்படின்னு அதாவ ஏ என்கிட்ட அனுசரிச்சு இருக்க மாட்டேங்கிறாங்க பாக்குற ஆம்பளைக் கிட்டலாம் தங்கந்தங்கமா பேசுறாங் இவ அப்படிதாங்க இவ அப்படிதா இருப்பா இவ உதவாக்கறங்க இவள எப்படா நாங்க விட்டு கொடுப்போம் இப்படிலாம் சொன்னா அப்ப வரப்போறவன் என்ன நெனப்பான் என்னய நீங்களே சொல்லுங்க கேவலமா தானேங்க நினைப்பான்
ஆமா ஆமா மா ஆஹ் இப்போ ஆ
இந்த ஓலகத்துலயே வந்து அவ இந்த இல்ல இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு யார்ன்னு கேட்டா அவங்கதான் செரியா அவங்க பண்றதுதான் பெஸ்ட்டு அவங்கள மாரியே இருக்கணும் அவங்க நான் வாழ முடியாதுங்க அவங்களுக்கு பிடிச்சதுதான் நான் பண்ணனும் நீங்க ஒரு படம் பாத்துருக்கீங்களா சந்தோஷ் சுப்ரமணியம் படம் அதுதான் என் வாழ்க் க சரியா சொல்ல போனா அதுதான் எனக்கு என்ன பிடிக்கும்னு இது நாள் வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உடை நான் அணிஞ்சது கெடையாது இந்த முப்பது வருஷத்துலயும் எதுவும் இந்த ரெண்டு வருஷமா எனக்கு இவன் வந்து எடுத்து குடுத்ததுனால நான் போடுறேன் இது ஏ ஒரு நகையா இருக்க ட்டும் எங்கிட்ட இருக்கு நகை இருக்கு நான் இல்லன்னு சொல்லல ஒரு அம்பது பவுன் நகைங்க இவங்க எனக்காக சேத்து வச்சிருக்காங்க அந்த அம்பது பவுன் நகையே சேத்து வச்சி என்ன பிரயோஜனம்ங்கீறீங்க அதை போட்டு நான் அனுபவிக்கிறேங்கன்னு நெனைக்கிறீங்களா எதுவுமே கெடையாதுங்க
உம்
உனக்கு திருமணமான நாங்க தருவோம் நீ உன் வீட்டுக்கார் வீட்டுல போட்டு போய் பண்ணிக்கோ அப்படினு இப்ப எனக்கு காலமே ஓடிடுச்சு அப்போ இனி எனக்கு அது கெடச்சா என்ன கெடக்கலைன்னா என்னங்க
கரெக்ட்தான் கரெக்ட்தான் சேரிங்க நீங்க இவ்ளோ வருஷம் பொறுமையா இருந்துட்டீங்க ஆஹ் இன்னும் ஒரு ஒரு மாசம் தான் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை
சொல்றாங்க வெளில நான் வந்து யாரு கிட்டயுமே நான் அவுங்கள தப்பா விட்டு குடுத்ததே கெடயாது ரொம்ப அசிங்கிமா பேசும்போது ஒரு நேரம் சோறு அ காலையில சாப்புடுறது ஒரு தோசதான் சாப்படுறதுக்கு எவ்வளோ பேச்சு வாங்கிட்டு சாப்பிடறங்கது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சாப்புடறதுல கூட கொற இங்க பாரு பிச்சக்காரநாய் மாரி எப்படி உட்காந்து சாப்புடுது பாரு எல்லாத்துலயுமே கொறங்க நான் நிம்மதியா ஒரு ஒரு நேரம் தூங்குவனாலும் தூங்க முடியறது இல்ல இதெல்லாம் வேணாம்
ஓ கேட்க கஷ்டமாதான் இருக்கு உம்
சில சமயம் தோணுங்க சமயம் என்ன விட்டுட்டா எங்க அப்பா விட்டுட்டு போய்ட்டான் அவன் பண்ணதுக்கு அவன் ஒரு குடி காரனா இருந்து அவன் விட்டுட்டு போய் அவன் இல்லவும் இல்ல அதுக்கு வந்து நாங்க என்ன பண்ண முடியும் அதாவது நான் உன்ன அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் வளக்குறன் வளக்குறனா சேரி கஷ்டப்பட்டு கடத்திட்டே இப்ப நா தருதலையா போலயே நல்லா தான இருக்கே இதுக்கு மேல நா என்ன செய்ய முடியு அப்படின்னா இனி நில்ல இன்னு நீ கஷ்டப்படணு கஷ்டப்பட்டாதா எல்லாமே தெரிஞ்சுக்க ஏ அளவுக்கு நீ ஈக்குவலாயிருக்க உ அளவுக்கு நா ஏன் ஈக்குவல் ஆவணு ஏன் என்ன அங்க அத கம்பேர் பண்றாங்கன்னே புரியல எந்த வேல செஞ்சாலு கம்பேருங்க ஏ என்னாலங் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சலா இருக்கு இவன் எப்டி சொல்றா நா வேணா பணம் குடுக்கறே நீ வேணா விடுதில போயி சேந்துக்கிறீயான்னு இவன் கேக்குறா நா போயி இவன நம்பி நா விடுதில சேர்றது எனக்கு பிரச்சனை இல்லங்க நா சேந்துக்கிறே விடுதில சேந்துட்டா நாளக்கி இந்த வீட்டு பக்கோ காலே எடுத்து வெக்க கூடாது
ஆமா அதும் சந்தேகம் வந்துரும்
சம்பிளயே அத்தா நா சொன்ன இப்ப ஒன்னு திருமணம் வந்து நீ பண்ணு இல்லையா என்னால இருக்க முட்ல நா இன்னைக்கு காலைலதாங்க இன்னும் கூப்ட்டு சொல்லல கூப்டு சொல்லணு வந்து என்னை கூட்டிட்டு போறதுன்னா போயிறு இல்லயே இது இப்படித்தா என்ன சிக்க வெப்பா அப்டின்னா அதுக்கு மேல ஒன் இஷ்டோ நா எதுமே சொல்ல விரும்பல அத்தான ஒரு அஞ்சு நிம்ஷோ நா சிரிக்கறத பாத்துட்டான்னு வச்சுக்கோங்களே அங்க வந்து பிரச்சனையாயிரும் நா அதோட ஒரு நீங்களும் இங்கேதா இருப்பேங்க மேல எங்க வீட்ல வந்து ஷீட்டு போட்ருக்காங்க கூலிங் ஷீட்ல ரூம் எடுத் திருக்காங்க நா இந்த ரூம் எடுக்கும் போதே சொன்னங்க ரெண்டு லட்ச ரூபா இதுக்கு செலவாகுது கூட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா நீங்க போட்டீங்கன்னா நம்ம மேல ஒரு வீடு எடுத்து க்லாம் புரியுதா உங்களுக்கு உம் மாடிலயே கூட நம்ம எடுத் த்துக்கலா அப்படின்னு நா சொன்ன இல்ல இல்ல அது உங்க இஷ்டம் அப்பெல்லா வந்து வெயில் கிடையாதுங்க ரொம்ப கூலா இருக் ஓவர் வெயில்தா இப்பெல்லா வந்து மரம் எல்லா வெட்டிட்டாங்க ரொம்ப வெயில் அடிக்குது கீழ போனா ஏதாவது பேசறாங்க மேல வந்து உக்காந்தா வெயில் தாங்க முடியலங்க நறியா நா என்னால இருக்க முடியில அதனால நா கீழ வந் போயிரு கீழ போனா இன்னதான்னு இல்லங்க தகாத வார்த்த கெட்ட வார்த்த அந்த மனுச வந்து தற்கொலை பண்ணி செத்துருவா அந்த அளவுக்கு வார்த்த வரும்
உங்க எடத்துல நால்லா இருந்தாக்கா எப்பயோ நா போயிருப்பே உங்க குடும்பமு வேணா யாரும் வேணா சொல்லி நா பாத்துக்கிறே நால்லா எப்பயோ போயிருப்பே நீங்க மேபி பொண்ணா இருக்கறனால அஜ்ஜஸ் பண்ணி இருக்கீங்கன்னு நெனைக்கிறே நா தெரிஞ்சி
உண்மைதாங்க நூத்துக்கு நூறு உண்மை
உம்
என்ன செய்யற சும்மா சாப்பாடு இருக்கு இருக்கறக்கு எடம் இருக்கு என்னடி வேணு வேற
தாராளமா
நா இத்தனை வேலைலயு நா வேலையு பாத்துகிட்டு என்கிட்ட அவன் அஞ்சி பைசா வாங்கியு சாப்பிடல நா இல்லன்னு சொல்லல அதுக்காக அ நா எப்ப பாத்தாலு இது வந்து என்ன சத்தரம் மாறி இருக்கா சத்தர மாதிரி இருக்கு இப்படி ஒடம்ப வளத்தியாச்சு அ வயசான காலத்துல கஷ்டப்பட்றன்னா ஏ ஓன் வயித்துக்கு நீ ஒழச்சி சாப்பிட்ற நா இல்லன்னு நா சொல்லல நீ சொத்து சேத்து வச்சிருக்க நீ சாப்பிட்ற அதுக்கு நா என்னங்க செய்ய முடியு எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு எனக்கும் ஒண்ணு இருக்குன்னு அவன் நெனைக்கிலா இல்லங்க ம் சொல்லுங்க
ம் ம் ம் ஆமா ஆமா அத்தாங்க இன்னும் ஒரு மாசத்துல அவங்களோட அடுத்த அ முப்பது வருஷத்தான ஒரு முடிவு நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க வந்துடுவீங்க நல்லதா எடுத்து உங்க வாழ் க்கையை இனிமே ஆச்சி சந்தோஷமா அமைச்சுக்கோங்க இன்னு நீங்க குடும்பே வீடு எல்லா இருந்த வேலைக்கி ஆவாது ஆல்ரெடி சந்தோஷமா இருக்க காலத்தா எல்லா நீங்க இழந்துட்டீங்க இனி மீதி இருக்க காலமாச்சு நல்ல படியா இருக்கனு நீங்க
கண்டிப்பா கண்டிப்பா சேரி எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு வரே
ஓகேங்க